ஹலோ க நல்லாருக்கே தோழி நீங்க எப் டிருக்கீங்க
நல்லாருக்கே என்ன பண்றீங்க
இப்பதா தோழி எந்திரிச்சு ஒரு ஒரு வேலையா நா ஸ்டாட் பண்ணலான்ட்ருக்கே நீங்க என்ன பண் இன்னிக்கி சண்டே ஆச்சுங்களா ம்
டூ டென் மினிட்ஸுக்கு முன்னாடி தா எழுந்தேனே சண்டேல ஒர்க் போனே செரி ஃப்ரீயா இன்னைக்கு ஒரு நாளு கொஞ்சோ லேட்டாகூ
செரி செரி செரி செரி ஆமா இல் இல்லல்லேங்க இனிமேல்தா கொஞ்சோ எழுந்து சே பண்ணணு ஒன்னு நல்லா பண்ணணு எனக்கு எப்பயுமே லேட்டா எந்திரிக்கிற பழக்கோ இல்ல கொஞ் சீ
இல்ல நானே ஆறு மணிக்கு எழுந்துப்பே இன்னைக்கு தா சன் சண்டேதானே சண்டே ஒரு நாள் மட்டு டிலே ஆவுமே
ஆமா நீங்க இப்ப ஒர்க் போறீங்க எப்டா தூங்கலான்ட்ருக்கு உங்களு
டயாடா இருக்காது இருக்க து போறதுக்காக இல்லனா இன்னு கொஞ்சோ நேரொ படுத்துட்டு பொறுமையா செய்வே உள்ள கிச்சன் குள்ள போனனா மதியான ரெண்டு மணிய ஆயிரு வெளிய வ
கண்டிப்பா அதுவு இன்னைக்கு ஞாய்ற்ரு கெழமேங்கங்காட்டி சுத்தமா விட மாட்டாங்க
காலேலே கறி மீனு என்னனமோ வாங்கி கிச்சன்ல வச்சுட்டு கெளம்பிட்டாரு அவரு வேலைக்கு எனக்கு கொஞ்சோ க்கு நா போறே நீங்க பண்ணி வெய் நா மதியான வரேன்டு போயிட்டாரு சோ அத நா எடு துகூட பிரிச்சு கூட பாக்ல அப்டியே ஒரு பாத்தருத்த வச்சுட்டு தர்சமையத்துக்கு பிர்ஜல வச்சிருக்கே செரி து வாஷ் பண்ணிக்லா அப்டின் வாஷ் பண்ண கூட டைம் இல்லேங்க பூன நெறையருக்கு அதுக்கு பயந்துட்டு தூக்கி உள்ள வச்சிருக்கே
ஓ அப்டிங்ளா அப்டியெல்லா எடுத்துட்டு போயிடுமா அது
இப்டி லைட்டா கதவு தொறக்க கூடா அந்த கதவு தொறந்த கேப்புல அதுதா ஃபஸ்ட் உள்ள வருது நெறைய பத்து பூனே கிட்டே வருது பெரிய பூனேயே ஆறு பூன இரு
நீங்க வளத்துறீங்ளா இல்ல அதுவாவ இருக்கா
நீங்க ரெண்ட்டுக்கு இருக்கறவங்க வளர்க புடிச்சு பூனையா வளத்துட்ருக்காங்க ஒரு ஒரு வீட்லியு உள்ள வந்துட் டிவி மேலல்லா நின்னு பாத்ரூம் அடிச்சுட்டு போயிட்டேருக்கு எனக்கு செம்ம டென்ஷன் ஆவுது எனக்கு எனக்கு ஒரு ஒரு நேரொ போட்டு அடிச்சுலாமான்னுருக்கு பாவன்னு சொல்றாங்க நறைய பேர் அதுக்கு பண்ற சேட்டைக்கி இருக்கு எனக்கு கிச்சனுக் மேல் ஏறி நின்னு பால மொப்ப புடிச்சுட் நிக்கு
ஆமா இப்ப சம்டைம்ஸ் நம்ம தெரியாம அத எடுத்து யூஸ் பண்ணாலு கஷ்
கஷ்டமாருக்கு என்னால ஃப்ரீயா வேலயே செய்ய முடில வீட் இல்ல அது தொல்ல தா பெருசாருக்கு சுத்தி சுத்தி
ம் ம் ம்
இத்தல அடிச்சாலு அடிச்ச பாவமா இருக்கமாரி ஃபில் ஆகுது
அது நம்ம பண்ண மாட்டோ சிஸ்டர் ஆனா நம்மளுக்கு என்னன்னா கோபம் வந்துரு அது ரொம்ப ஆஹ நம்மெல்லா வந்து கொஞ்சோ நீட்ட கிளீனா வெச்சுட்டு அந்த மாதிர எல்லா பண்ணும் போது கொஞ்சோ டென் டென்ஷன் ஆயிரு
வந்து நம்மள வெறுப்போத்துர மாதிரியே பாத்ரூம் போயிட்டு நம்மள நம்ம பாத்துட்டுமா இல்லியான்னு கத்திட்டு போற்து ச
ஹ நம்புலுக் இதுவே பெரிய காலையில எந்திரிச்சா இருக் போடு போராடவே
எனக்கு எங்கு ஒரு நான்வெஜ் கக்க கூடாதுன்னு சுத்தி சுத்தி வருது டென்சனா இருக்கு அ செரி பாவோ கொஞ்சோ வெச்சா என்னா அஒ அதுவே பழக்கிட அப்புறம் அதுக்கா டெய்லியு அது பழக்கத்திலயேந்துருனு அது ஒரு பக்கம் யோசனையா இருக்கு
உஹம் உம்
நீங்க என்ன ஸ்பெஷலி
இன்னிக்கி இப்பதா போயிருக் இருக்காங்க தோழி எடுக்க போயிருக்காங்க இனி மேல் தா தெரியு என்ன என்ன அது வந்தா இப்ப நம்ம என்ன சமைக்கிறோங்கிறது தெரியு அதனால இன்னிக்கு பாஸ் வெளியில இப்ப பசங்க கொஞ்சோ பெருசானதுனால படிக்கிறதுக்கு கொஞ்சோ ஜாஸ்தி இருக் இருக்கறதுனால தேவன்னா போ வேண்டிது இருக்கு பசங்கல்லா ஒருத்தவங்க டென்த் படிக்கிறாங்க ஒருத்தவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டட்
டென்த்து போய்ருக்காங்களா உங்க பசங்க அப்ப இந்த வருஷ கஷ்டமா இருக்குமே
அஹ் அவங்களுக்கு கஷ்டங் வறத விட அவங்க வெளிலயே வர மாட் ட்டேகறாங்க அட வா எங்கயாது
ஆமா பசங்க ஒ ஒரு வயசுக்கு இப்ப என் பசங்க டெய்லியு கூப்பிட்டாங்க ஆமா வெளிய போலா வா மா வெளிய போலான்னு நா ஒர்க் போறதுனால எனக்கு அது புடிக்க மாட்டேகுது ஆனா பசங்க வந்து ஏங்குறாங்க எங்கனா போ மாட்டீங்களானு ஆனா ஒரு ஏஜ் வந்தா அவங்களு வரமாட் டங்கனுதா நெனக்கிறே
அப்டித்தா ஆயிடுச்சுங்க இப் இப்போ என் பொ வரவே மாட்டேங்கிரா ஐயோ என்ன கூப்படாதீங்க எனக்கு ஹெவியா வோர்க் இருக்கு எனக்கு படிக்கணு எழுதணு அப்டிங்கறா பரவால்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டக்காவது வா இல்ல எனக்கு அதெல்லா ஒன்னு தேவப்படல அப்டின்னு அவங்களே சொ சொல்றாங்க அவன்
இன்னொரு பையே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டா பையனா பொண்ணா இன்னொன்னு
ரெண்டாவது பையனுங்க
ஆசையா பெ த்துரிப்பீங்க போல
அஹ் அது இல்லிங்க அது எப்டின்னா கேட்டப்ப கெடைக் இல்ல
அ அது ஓகே அமஞ்சிருக்குல ஆச ரொம்ப ரொம்ப பாசமா இருப்பீங்க போலருக்கு அவுங்க மேல
அ ஆஹ் எல்லாத்துக்கு குமே அவன் செய்யற எல்லாத்தையுமே எல்லா அக்செப்ட் பண்ணுவாங்க இருந்தாலு எனக்கு சம்டைம்ஸ் எங்க வீட்ல கொஞ்சோ ஸ்டரிக்டா இருக்கிறது நா தா வெச்சுக்கோங்க எல்லாருமே அவ கிட்ட வந்து ஸ்ரிக்டா இருக்க மாட்டாங்க அது நா தா கொஞ்சோ ஸ்டரிக்டா இருப்ப கே கேக்கவே மாட்டா இல்லன்னா பயங்கர சேட்ட ஜாயிண்ட் ஃபேமிலி தாங்க ஜாயிண்ட் ஃபேமிலி தா செம்மையாருக்கு ஆஹ் அவங்களக்குப்புட்டுருந்து இவன காப்பாத்த முடியாது இவ் இவுங்க அவன காப்பாத்த முடியாது முடியு ரொம்ப போராட்டம் மாருக்கு அப்பாடானாயிரு ஒரு நாள கடத்துறதுகுள்ளிங்க அவன ஸ்கூல் சேத்துட்டு தா கொஞ்சோ ரிலீஃபாச்சு கொஞ்சோ கொஞ்சமா இப்ப கம்மியாயிருக்கு இப்ப அடுத்த என்ன பர்டன் ஆய்டுச்சுன்னா அவுங்கள படிக்க வெக்கறது
பஸ்ட் ஸ்டாண்டர்டா இப்போ அயோ அத ஏன் கேக்குறீங் பீஸ் வந்து நீங்க டேர்ம் கட்டி இல்ல இயர்லி ஒன்ஸ் கட்டிடுவீங்களா
அ இவுங்கலுது டேர்ம் வைஸ் தா அ ஸ்கூல்ல வந்து இருக்
நல்ல வேள அந்த ச்சன் இல்லேனா காலி அந்த ஒரு ஆப்ஷன் இல்லேனா இன்னார எப்புடி படிக்க வைக்கறது
ஆஹ் ஏங்க செலவு ஒரு பக் கூட இருந்தாலு அவுங்கள கரெக்ட அவுங்க ஹெல்த் இஸ்யூஸ் கரெக்ட நம்ம அந்த பாத்துக்குணு படிப்பு கரெக்ட பாத்துக் குனு எந்த ஒரு இது இல்லாம அவங்கள கரெக்டா கொண்டுட்டு போனு பெரிய ஒரு விஷயோ இதனா லயே நா வந்து எனக்கு ஒர்க் போகலானு ஆசையா தா இருக் கு பட் ஆனா வந்துட்டு எங்க இவுங்க ரெண்டு பேரு இதாயிருவாங்கன்டு
ஸ்டாட்டிங்ல அப்டிதா சிஸ்டர் இருக் ம் ஸ்டாட்டிங் ல அதுக்கப்பறோ அப்பறோ போய் வந்தோம் போய்யே ஆகணும்னு செரி போயிட்டு இருக்கே ஏன்னா பிடிக்கல இது ரெண்டு பொம்புள பசங்கன்றதுனாலே அவ் பத்துக்கணு கேர் எடுக்கணும்ணு ஆசையா இருக்கு ஆனா வீட்டுலயு ஜெண்ஸ்டல்லா போய் ஆகனு ற மாரி இருக்கு செரி நம்மளு சேத்து பண்ண பசங்க பியூச்சர்ல நல்லா இருக்குமேட்டு ஒருதவ
கண்டிப்பா சிஸ்டர் அது சூழ்நிலைத்த அவர் மாரி போய்தா ஆகணு ஆனா வந்துட்டு எனக்கு ரொம் எனக்கு என்னன்னா எனக்கு வெளியில போய் நம்ம அவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்றோ இல்லங் ங்களா அதுக்கான பேமெண்ட் எல்லா இப்பெல்லா கெடைக்கவே மாட்டேங்குதுங்கறதுதா எனக்கு
கம்மியா குடுக்குறாருங்க எல்லா எடத் திலயு எல்லா இடத்துலயு குடுக்குறாங்கங்க ஆஹ் எயிட் ஹவர்ஸ்லே அதுக்கு மேலே வே களவாணி கிறாங்க அதுவேர கதை இப்ப நா போற ஓக் கிலா எயிட் அவர்ஸ்சுன் சொல்லிட்டு தவனை சேவன்ட்டுஹவர் ஹவர்சுக்கு அழிச்சு வீட்டுக்கு அனுப்புறாங்க அதெல்லா ரொம்ப கஷ்ட எனக்கு எப்படா நி்ப்பதா இருக்கு புடிக்க மாட்டிங்குது எந்த வேலைக்கு போவோமே பிடிக்கல வீட்டுல இருக்கலாமான்னு இருக் ஆஹ் அந்த ஒரு கான்செப்ட்லதா போய்ட்டு இருக்கே நா இப்போ வரைக்கு ஓடிட்டு இருக்கே ரெண்டு வருஷ ரெண்டு வருஷ கொஞ்ச பினான்சியலா சப்போட் அடச்சு நம்ம வீட்டு்ல இருக்கலா வர வருமானத்துக்கு ஏத்த மாரி நம்ம பேமிலிய ரன் பண்ணணு யோசிக்கிறோ முடியுமாட்டேங்குது என்ன பண்றதுன்னு தெரியல சிஸ்டர் லேடிஸ்க்லா அழகா வீட்லருந்து பண்ணி கரெக்டா ப்ராப்பரா எல்லாமே கெடைக்
என என்ன இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க வீட்ல இருந்தன்னுச் ச்சுக்கோங்களே இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் த்தா வீட்டு வேலை ருட்டீன் வந்து ரொம்ப ஒரு இருக்குதா இதே வெளியில போனோம்னா எப்படி தா இந்த வேலய நம்ம வந்து செய்யதா போறோம் அட்லீஸ்ட் வெளிய போயோ ஒரு ஆட் நீயாவது இருக்கே அப்டிங்கற ஒரு ஒரு சந்தோஷ இருக்கு
ஆனா வீட்டுல இருக்கறவங்களுக்கு இந்த குமுறு ஏன்னா சேரி நா இந்த மன நெலமையிலதா இருந்தாரு வீட்டுல இருக்கும்போது இப்ப நீங்க சொல்றீங்களே அதேதா ஆனா இப்ப வேலைக்கி போம்போது அங்க இருக்குற கூத்தெல்லா பாத்துட்டு வீட்
உம் கண்டிப்பா கண்டிப்பா ம் இல்லங் நம்ம என்ன ஆனாலு ஆஃபிஸ் போய்தா ஆகணு நம்மளுக்கு என்ன மை மயின் செட்டா இருந்தாலு என்ன ஹெல்த் நம்மலா எந்த ஹெல்த் இஸ்யூ ஆ இருந்தாலு அத பேலன்ஸ் பண்ணி அது போயே ஆவனு ங்க கட்டாயத்துல இருக்கோ இன்னிக்
ஊருக்கு போனும் இப்ப நாளைக்கி நாள அன்னைக்கி டியூஸ்டே ஒரு ஒரு மேரேஜ்ஜு சித்தி பையனுக்கு ஒரு மேரேஜுன்னு வச்சுங்களே வே வா லீவ் கேட்டா குடுக்கவே மாட்ராங்க அது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு த்ரீ டேஸ் போக ஒரு நாள் வேர ஒரு நாள் மேரேஜ் ஒரு நாள் அப்டி வச்சா மூணு நாள் ஆயிடுது கேட்டா குடுக்க மாட்டேங்கிறாங்க ஏனு மனசு கஷ்டமா இருக்கு அதால வேலய வுட் இல்ல மன தோணு து என்னடா இது ஒரு அவசர ஆவுது க்கு குடுக்க மாட்டறாங்க அப்றோ என்னாத்துக்குன்ற மாரி இருக்கு போயிட்டு வந்து நம்மதான அனுபவிக்கணும் போயிட்டு வந்து தேரணுமே யோஸ் போயிட்டு வந்து தேடனுமே எங்க கெடைக்கு கெடைக்கு ஆனால் ரொம்ப சால் கெடைய்க்
இல்ல இல்ல எல்லா விஷயத்துக்கும் வந்து பேஸா வந்து நம்மளுக்கு அது த பணங்குறது தேவப்படுது இல்லையா
போய்டலா போயி செரி கண்டிப்பா போணு செய்முற செய்யணு தொட்டு. அவர ரெஸ்பான்ஸ் பண்ணாம சுவிச் ஆப் பண்ணிவச்ட்டு. போயிலா வந்து யார்
உம் கண்டிப்பா அததா சொல்றங்க. அப்ப நாம திருப்பி போய் ஃசேச் பண்ணனு. ஓ ஓர்க் எதாது பத்தி ஃசேச் பண்ணனுனாலா இன்னைக்கி சாத்திய
கண்டிப்பா அங்க டிஃப்ரெண்டா இருக்கும் வேல அங்க
ஆமா அது நம்ம பழகணு ஆட்கள் புதுசு உம்
ஸ்டு இருக்கு இப்ப போலாமா வேணாமா என்னோட கொட்ஷின் இருக்கு பெருசா நிக்கிதுயா ஃஹஸ்பன்ட் வரியா வரியா வரியா வரியானு கேட்னுருக்காரு ரொம்ப டென்ஷனா இருக்கு அவருக்கு தனியா போயி ரொம்ப க்ளோஸு ரிலேட்டிவ்ஸ் அவுங்க எல்லா ஒண்ண கேப்பாங்க நீ என்ன மட் டு அனுப்புறியான்றாரு என்னா
உம் உம்
அதான் என்ன செய்யறது என்ன பதில் சொல்றதுன்னு தெரில நீ வா நீ வந்து நீ வந்து கொஞ்சோ பண்ணினா நம மரியாதையா மதிப்பா இருக்கும் நான் மட்டும் போனா உன்ன கேப்பாங்க நெறையா பேருன்றாரு அதா யோசி நீ அதல்லாம் நம்ம ஓனர்க்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியுமா அந்த ஆளுக்கு அவரோட ஆங்கிள் தான் நின்னு யோசி ப்பாரு டி நம்மளோட இதுல யோசிக்க மாட்டாரு அவரு அதெல்லா எனக்கு தெரியாது ஆலில் இல்ல நீங்க வந்தே ஆவனு லீவெல்லா கெடையாதுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு அன்னிக்கு சொல்லும் போதே ஒரு மாரி ஆயி செரி இப்ப திருப்பி இப்போதிக்கு அப்டின்றாரு. கேட்டா திருப்பி யார் வந்து வேல தேட்றதுன்னு சொல்லிட்டு எனக்கு அவருக்கு ஒரு ஆர்கனைசேஷன் போயிட்
உம் உம் நீ இந்த ஒரு நா அவளுக்காக வந்து நம்ம ஜாப் வந்து ரிஸ்க் எடுக்க
தீரி டேஸ் காக திரும்பி வந் து அலையனுமேனு யோசனையா இருக்கு
கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் மட்டும் போக முடியாதுங்களா அப்டியும் குடுக்க மாட்டாங்களா
இல்ல தோழி ஒரு நாள் கூட பேய் லீவுலாம் இல்ல தோழி இங்க இது அந்த மாரி வேல தோழி இது பைப்பு ஆளுங்க எப்டி இருபத் நாலு மணி நேரமு வந்து அந்த பைப் எடுக்குறது மெட்டீரியல் எடுக்குறது அப்டி இப்டினே இருப்பாங்க ஆள் ஒருத்தவுங்க இருந்துட்டே இருக்கணும் சிஸ் சிஸ்டம்ல அப்டேட் பண்ட்டே இருக்குணும் அதுனால எங்கயுமே விட மாட்டா டாங்க அது தான் பிரச்சனயே
உம் ஓ அவுங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அந்த சிஸ்டம் அப்டேட்ஷனுக்காக வந்து நீங்க அங்க டுவெண்டி போர் ஆஹ் உம் உம்
டைம் வரையும் இருக்கணும் அவுங்க அங்கயே தங்குனா கூட ஓகேன்ற மாரி தான் இருக்கு
அதான் அதான் அவுங்களுக்கு என்னங்க அவுங்களுக்கு வேலை ஆகணும் அவுங்களுக்கு என்ன அஹ் இந்த மாரி சம்பளத்துல கம்மியா யாரு கெடைக்கிறா அதுனால வந்துட்டு அவுங்க வந்து சேரி நீங்க இருங்கன்னு தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன சொல்லுங்க பாக்கலாம்
டைமு முடி முடிஞ்சுற்ச்சு மறு கால்ல நம்ம பேசலாம் வாங்க நன்றி தோழி உம்